ஹலோ ஹலோ
ஆமா சார் சொல்லுங்க
ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் கேக்குது கேக்குதுங் மேடம் சொல்லுங்க
சார் ந நல்லா இருக்கீங்ளா
மேடம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக் நல்லா இருக் ஆ சார் வந்து இப்போ
நா பேசற்தே எனக் ரிப்பீட் கேக்குதுங் சார் சொல்லுங்க மேடம் நீங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆமாங்க
இல்லையே நீங்க பேசுறத் எனக்கு நல்லா கேக்குது சொல்லுங்க
இப்ப நல்லா கேக்குதுங்ளா கொஞ்ச நேரத்துக் முன்னாடி நா பேசுறதே எனக்
அப்டிங்ளா தெரியல மேடம் சொல்லுங்க கேக்குது திருப்பியு கேக்குது கொஞ்ச விட்டு விட்டு கேக்குது
சேரி அப்பிடியே பேசிர்லாங்ளா ஓகே பேசிர்லாங்
மேடம் பேசுங்க
ஓகே சார் அ சொல்லுங்க சார் இந்த ரீசன்ட்டா
ஆ இலீங் மேடம் அந்த
ரீசன்ட்டா வந்து ஆமா ஆமாங் சர்
ஆமாம்மா சார் அ எ எ ஃப்ரே ஃப்ரெண்டு ஒர்த்தவ்ங்களுக் இப்ப வந்து ஆ
தெரிஞ்சவங்க தா அவுங்களுக்கு வந்து ரொம்ப நாளா கொழந்த இல்லிங்க
து நம்மளூக் கொழந்த இல்லைங் சார்
இருந்தாங்க அப்புற வந்துட்டு அவுங்க ஒர் ட்ரீட்மெண்ட்லா போயிருந்தாங்க அந் ட்ரீட்மெண்ட்லா போயிருந்தப்போ அவுங்களுக்கு வந்து ஆ ரொம்ப ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் பேபியே இல்லேங் சார் அதுக்கப்புறோ செயற்கை முறையில தான் வந்துட்டு பேபி இது பண்ணாங்க
அப்டியாங்க
டெஸ்ட் ட்யூப் பேபி மாரி வச்சாங்க சார் அதுக்கப்புற ஒரு ஹ நம்ம யூஸ்யுலா அது கொஞ்சே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணூ ஹாஸ்பிட்டல் போறதா ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணோ அப்பிடிதாங் சார் இருந்துச்சு அதுக்கப்புறோ ஒரு டென் மந்த்ஸ் போச்சு பேபிலா பொறக்குற செவன் மந்த்ஸ் அப்டிங்கும் போது பேபி வந்து
அ ஹலோ